வணக்கம் தோழி
உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ம் கேக்குதுங்க தோழி நண்டா இருக்கீங்ளா
ஆ நலமா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க
சாப்ட்ட தோழி
என்ன சமச்சிங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னக்கி சாம்பாரு கறி வந்து வருத்தோ தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி உங்குளுக்கு சிக்கன் வருவள்னா ரொம்ப புடிக்குமா கிரேவி மாரி பண்ணிங்களா இல்ல வருத்துட்டீங்களா
வருத்துட்ட தோழி வறுத்துதா சாப்டோ நீங்க என்ன சமச்சிங்க தோழி
நா இங்க சாதோ கீர கொழம்பு வச்ச தோழி
சரிங்க தோழி
கீர கொழம்பு வச்சுட்டு அதுக்கடுத்து உருளக்கெழங்கு பொரிச்சி வருத்துட்ட தோழி
உருளைக்கழங்கு நல்லாருக்கு தோழி உருளக்கெழங்கு ஆனா கீரக்கி உருளக்கெழங்கு செட் ஆகுமானுதா தெர்ல தொன இருனா நம்புளுக்கு நம்ப கீர எப்ப செஞ்சாலுமே கருவாடு செஞ்சுபோ தோழி ஏனா அது சாப்புறதுக்கு நல்லாருக்கு
முருங்க கீர கொழம்பு வச்சாவேவா
ஆமாங்க தோழி ஜஸ்ட் கீரன்றப்பவே ஏனா அது கீரன் ன்ரதுனால என கருவாடு நா நம்மளுக்கு நல்லா இருக்ற மாரி நெனைப்ப தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அது நா இன்னைக்கி என்னா இருக்குன்ட்டு பாத்த அப்பறோ உருளக்கெழங்கு கெடந்துச்சு சேரி உருளக்கெழங்கு பண்ணுவோமே அப்டின்ட்டு பண்ணின்டே
சரிங்க தோழி
ம் ஓகே தோழி என்ன தலைப் பத்தி பேசுவோ எது இன்ட்ரஸ்டிங்கா நடந்துச்சுனா எதுவு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிற
எத பத்தி தோழி
ம் எத பத்தினா என்ன சொல்லல எதுவு உங்களுக் புடிச்ச மூவிஸ் எதுவு போனீங்ளா
இல்ல தோழி இப்போ ஒரு வருடமா எந்த படத்துக்குமே போல தோழி நா நல்லா பத்த படோன்றதுனா எனக்கு இது இந்த படோ ரொம்ப புடிக்கு தோழி சின்னதுலெந்து சே எந்தளவ்க் புடிக்குனா அந்த ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச படோ இந்த ‌‍‍‌த்ரீ படோ ரொம்ப புடிக்குந்‍‌‌‍‍ தோழி என ஸ்கூல் டைமுல தோழி தனுஷ் படோ தோழி த்ரீன் சொல்லிட்டு
ஆ ஆ ஆமா ஆமா
அந்த படோ வந்து நல்லா புடிக்கு தோழி ஏனா சின்னதுல வந்து அந்த பட பாக்க பாக்குணு பாக்குணுன் இருந்தது அவுங் பாக் கலா முடியவே இல்ல இப்போ அவ பாக்குறப்போ அது நல்லா புடிச்சிந்தது தோழி
ஓ ஓகே தோழி எனக்கு நா ம் நா ஸ்கூல் படிக்கற பாத்தீங்கனா அந்த படந்தா புள்ளைங்க எல்லா அந்த த்ரீ படோ பாத்திட்டியா த்ரீ படோ பாத்திட்டியா அப்டின் கேக்குங்க
ஆமாங்க தோழி
அந்த அளவுக்கு அந்த படோ நல்லாவே ரீச் ஆனிச்சு தோழி
வ நல்லா இரு நல்லா வந்தா எல்லாருமே அந்த அந்த டைம்ல அப்படிதா தோழி எல்லாரு பாத்தோ எதாச்சு ஒரு பாட்டு வந்தாலுமே அப்ப வந்து நம்மகிட்ட ஃபோன்லா இல்லாதுனால இப்ப டிவில போடுவாங்க அந்த பாட்டுக்காகவே இந் சேனல இந்த டைம்ல போடுவாங்கன்றதுனால கூட வெச்சு பாத்தட்லா உண்டு தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அந்த மாரி எனக்கு பாத்தீங்கன்னா நா எப்பவுமே அ தளபதி ஃபேன் விஜய் ஃபேன்
விஜய்‌ ஃபேனுங்ளா தோழி
ம் அதனால எப்பவுமே விஜய் படோ எனக்கு ரொம்போ புடிக்கு அ அது மட்டு இல்லாம பாட்டுமே பாத்தீங்கன்னா நா அதிகமா விஜய் பாட்டு நடிச்ச பாட் டு எல்லாமே நா பாத்துருவே
ஆமாங்ளா தோழி எத எதனால தோழி விஜய் விஜய் படன்ன உங்களுக்கு அவ்ளோ புடிக்குது
அது சின்ன வயசுல மொத மொதல இந்த பூவே உனக்காகவா அந்த ஐ மீன் இந்த படோ வரும்போது நாலா பொறக் கவே இல்ல பட்டு நா வளந்ததுக்கப்புறோ பூவே உனக்காகவும் துள்ளாத மனமும் துள்ளும் ரெண்டு படோ இருக்கில்லையா
ஆமாங்க தோழி என்னோட கணவர் கூட சொல்லிருக்காரு தோழி இந்த ரெண்டு படம் பத்தி பத்தியனா இந்த ரெண்டு படோ தா எனக்கு புடிக் ன்ற மாரி கணவர் சொல்லியிருக்கார் தோழி அதனால தா எனக்குமே விஜய் புடிக்குன்ற மாரி சொல்லியிருந்தாரு சொல்லுங்க தோழி எனக்கு அந்த அதுல பத்தி எனக்கு பெரும்பாலு தெரியாது ஏனா அப்ப வந்து நா அது நாம் எப்பவ்மே வந்து அந்த படன்ல்லா பாத்தது கெடையாது தோழி எதாச்சும் டிவில போடும்போது புதுசா போடுறாங்க மொதல அத மட்டு பாப்பே நீங்க இப்ப ரெண்டு சொன்ன படமே நா பாத்ததில்ல அதுல என்ன நிகழ்வுகள் உங்களுக்கு புடிச்சிருந்தது எதனால புடிச்சதுன் சொல்லுங்க தோழி
அது ஒண்ணும் இல்ல தோழி ரெண்டு படத்துலையும் அது எதனால அப்டின்னா அந்த பூவே உனக்காக இருக்கு இல்லயா அ அதுல வந்து ட்டு ஒரு லெட்டரு வந்து ஒண்ணு போடுவாங்க அந்த லெட்டர பாத்தீங்க அப்டின்னா அ அவங்க காமெடிக்குன்னு ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அந்த படத்துல ஒரு காமெடி பண்றவங்க இருப்பாங்க பேர் வந்துட்டு எனக்கு தெ சார்லின்னு நனைக்கறேன் பேர் அதுவ தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த அ தபால் முன்னாடிலாம் என்ன பண்ணுவங்க அந்த தபால் பெட்டி மாரி ரெட் கலர்ல இருக்கும் அதுல தானே தபால் எல்லா போடுவோம்
ஆமாங்க தோழி
அது என்ன பண்ணுவாங்க அவங்க கைய விட்டு எடுக்கும் போது ஆக்சுவலா அவங்க கை வந்து ட்டு உள்ள போயிட்டு செட்டாகல அது தெரியாம இவங்க என்ன பண்ட்டாங்க அப்டின்னா டக்குன்னு உள்ள கைய விட்டவுன்னா கை மாட்டிக்கிச்சு கை மாட்டிக்கிட்ட வுன்ன என்ன ஆகும் அப்டின்னா அந்த கை எடுக்கறதுக்காக விஜயும் அவரும் சேந்து நறைய காமெடி பண்ணுவாங்க இது வந்துட்டு காமெடி ஆதித்யா சேனல் அந்த மாரி எல்லா நீங்க வச்சீங்க அப்டின்னா இந்த காமெடி ஓடிட்டேயி க்கும் ஐ மீன் நா வந்துட்டு ஒரு அ பிப்த்து படிக்கைல என்னமோ இந்த காமெடி ஓடிட்டே இருக்கு அதுக்கப்றம் தா இது என்னடாது இந்த காமெடி எப்ப வச்சாலும் வருதுன்னு சொல்லிட்டு தா அதுக்கப்றம் நா போய் அந்த படம் பாத்தே அந்த படம் பார்த்ததுகப்றம் தா சரி அதுல இருந்து எனக்கு விஜய்னா யாரு அப்டிங்கறது எனக்கு அந்த படத்த என்ன தெரியும் அந்த காமெடி பாத்ததுக்கு அப்றம் ம் ம் அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா ம் சொல்லுங்க
இன்னொரு பட சொன்னீங்களே தோழி
துள்ளாத மனமும் துள்ளும்
ம் ஆமாங்க அது எப்டி தோழி அது என்ன கத
துள்ளாதமனம் துள்ளும் பாத்தீங்கன அப்டின்னா அது எனக்கு எலாபே நா பெருசாவே சொல்றே அந்த கத வந்துட்டு மொதன் மொதல்ல பாத்தீங்க அப்டின்னா அந்த விஜய் இருக்காங்க இல்லயா அவங்க வந்துட்டு ஒரு ரவுடி அந்த மாரி கடையாது ஆனா இந்த ஹீரோயினோட கண்ணுக்கு ரவுடி அந்த மாரி தெரிவாங்க தெரிஞ்சவுனே எ எப்புமே இந்த ஹீரோயின் அவங்கள பாக்கும்போதல்லாம் வெறுத்துருவாங்க என்னடா அது ஒரு மாரி ரவுடித்தனம் அந்த மாரி க்காங்களே அப்டிங்கிற மாரி அதனால என்ன ஆகும் அப்டின்னா ரெண்டு பேருக்குமே எப்பவுமே செட் ஆகாது ஹீரோயின் வந்துட்டு காலேஜ்லாம் படிச்சிட்டு இருப்பாங்களா அப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு பாட்டு பாடறவரு ஒருத்தவரு ஃபேமஸா இருப்பாரு அந்த நேரத்துல அப் ஆனா ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டு பாடுற ஆள பாத்ததே கெடையாது அதனால என்ன ஆகும் அப்டின்னா ஒரு கட்டத்துல அவங்க பாட்டல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப புடிச்சு போய் ஒரு மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனா யாருன்னே தெரியாது அவங்களோட குரல் மட்டும் ம்
புரியுது புரியுது தோழி
ஆ அவங்களோட ம் அவங்களோட குரல் மட்டும் வச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஆள வந்துட்டு பாத்தது கெடையாது அந்த மாதிரி
அதுல கண் தெரியாத தோழி அவங்களுக்கு
ஆ அதுதா அதுக்கப்பறம் தா தோழி வரும் இது ஃபர்ஸ்ட் அவங்க இது பண்றதுதா
ஓ செர்ஸ்
த் படிக்குமோது அதுக்கப்புறந்தா ஒர் நாளு என்னாகு அப்டினா விஜய் எதார்த்தமா வரும்போது விஜய் பாத்தாதா இவுங்குளுக் புடிக்காதே அது மாதிரி எதார்த்தமா வரும்போது டக்குனு அந்த ஆ லேப்ல வந்துட்டு எதோ ஒரு லிக்யூடு தெரியாம இப்டி தட்டி விடு ம்போது அவ்ங்க கண்ல பட்ரு
ஓ
கண்ல பட்டதுக்கப்புறோ கண்ணு தெரியாம போய்ரு ஆனா இவுங்களுக்கு லாஸ்டா தெரியு இந்த இவன் ஊத்திவுட்டனாலதா நம்ம கண்ணு தெரியாம போச்சு அப்புன்னு ஆல்ரெடி வெறுத்துகிந்தவ்ங்க இன்னு ரொம்ப வெறுக்க ஆரமிஸ்ட்டாங்க
வேற ஆரமிஸ்ட்டாங் ஆ புரிதுங்க தோழி
அது க்கப்புறந்தா என்னாகு அப்டினா இவன் வந்துட்டு திரும்ப ஹெல்ப் பண்ண வருவான் ஆனா இவனுக்கு தெரியு ஆ அந்த பாட்டு பாட்றது ஒரு பொண்ணு விரும்புது அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான் இவனுக் தெரியு அந்த பாட்டு பாட்ற ஆளே இவன்தா
ஓ ஓ புரிது புரிது ஆ பாட்டு பாறதா
ஆ நேரடியா பாக்கும்போது வெறுக்குறது மறைமுகமா வந்துட்டு லவ் பண்றா ஆனா ஹீரோய்ன்க்கு தெரியாது இவன்தா பாட்டு பாட்னா ஆனா இவனுக்கு தெரியு அந்த பொண்ணுக்கு நம்ள புடிச்சிருக்கு அப்டின்ட்டு ம் அது நேரடியா பேசும்போது ஒரு ஒரு வாட்டியுமே அவன் சொல்லலா சொல்லலான் பாப்பான் கடசில சொல்லவே முடியாது அதுக்கப்றோ கண்ணு தெரியாம போனதுக்கப்புறமே கூட இவன்தா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான் ஆனா இவன்தா ஹெல்ப் பண்றான்னு அவுங்களுக் தெரியாது ஆனா இவன்ட்டே சொல்லுவாங்க இவன பத்தி எ கே திட்ற மாதிரி ரொம்ப திட்டுவாங்க இவன இவன்ட்டே திட்டுவாங்க ஆனா அவுங்குளுக்கு தெரியாது நம்ம இவனதா திட்றோ அப்டிங்கிற மாரியலா தெரியாது அதுக்கப்புறந்தா லாஸ்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்டினா அவுங்களோட ஏய்ம்ல வந்துட்டு ஐ ஐ ஏ எஸ் ஆகணு அப்டிங்கிற மாரி இருக்கு ம் அதுக்கப்புறோ என்ன அப்டினா இவன் கண்ணு சரி பண்ணி உட்டுட்டு கண்ணு இவனாலதானே இதானுச்சு அதுனால இவனே கண்ணலா சரி பண்ணி உட்டுட்டு அ இவன் சரி பண்ணி விட்டுட்டு அந்த க இவன் அவ்ங்க கண்ண தொறந்து பாக்கும்போது இவன் வந்துட்டு இவன போலீஸ் புடிஸ்ட்டு போய்ரு அ ஆ அதுனால் ஆ கண்ண தொறந்து பாக்கும்போது இவன்னு தெரில பட் போலீஸ் இவன புடிஸ்ட்டு போய்ருமா அதுக்கு அந்த கே அந்த பிட்டுவீன் கேப்புல இவன் வந்துட்டு ஒரு ஏழு வெர்ஷு ஏழு வர்ஷமோ அஞ்சு வர்ஷமு ஜெயில்ல இருப்பான் அந்த பிட்டுவின் கேப்ல என்ன பண்ணுவாங்க அப்டினா ஹீரோயின் படிச்சு கலெக்டர் ஆய்ருவாங்க
ம் அந்த ஏழு வர்ஷத்ல ஆ சரிங்க தோழி
அதுக்கப்றோ அவுங்க படிச்சு கலெக்ட்ராய்ட்டு ரோட்ல காரு வரூ ஐ மீன் ஐ ஏ எஸ் நாலே காருக்குது ஒரு காரு வந்துச்சுனா பின்னாடி ரெண்டு மூணு காரு வரூ இல்லயா அ ந்த மாரி வரூ இவ்ங்க மொத மொதன் இவன எப்புடி இந்தப் எந்த பாட்ட புடிக்கூ அப்டினா ஒரு ஒரு சாங் புடிக்குன் சொன்னே இல்லயா அந்த சாங்கு வந் துட்டு இவே வந்துட்டு ரிலீஸ் ஆயி வரும்போது ட்ரெய்ன்ல ஒராள்ட்ட பாடி காட்டுவான் அந்த ஆளு என்ன பண்ணுவாங்க அந்த பையேன் அவன் ஸ்கூலு காலேஜு படிக்கிற பையே அவன் அப்றோ என்ன பண்ணுவானா அதே பாட் ட ஒரு வண்டில ஐ மீன் வேன்ல போகும்போது குரூப்பா சேந்து பாடிட்டு போவாங்க இது ஃபைனலு அவுளதா அதுக்கப்புறோ ஹீரோயினிய எறங்கி வந்து அந்த காரு கலக்ட்ராயி போய்ட்டிருக்கும்போதுதா அந்த பாட்டு கேக்கூ ஒடனே ஹீரோய்னி எறங்கி வந்து ஓடி வந்து கே ப்பா அந்த பாட்டு உங்களுக்கு எப்டி தெரியு எப்டி தெரியு எப்டி தெரியுன்னு அதுக்கப்பறோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவே எதுக்க வந்துறுவ்வா ஐ மீன் இந்த பாட்டு பாட்றதுக்கு முன்னாடிஇவ எதுக்க வந்துறனால நீ தானடா என் கண்ண இது பண்ணனு ரொம்ப நாளுக்கப் றோ ஞாபகோ வந்து ஹீரோவ போட்டு அடி அடினு அடுச்சுருவாங்க அப்பவு அடுச்சிருவாங்க திரும்ப அதுக்கப்புறோ பாட்டு வரு அதுக்கப் றோ பாட்டு வந்தோனே இந்த ஹீரோயின் போய் கேப்பாங்க இந்த பாட்டு ஒங்களுக்கு யார் சொல்லிதந்தா யாரு தெரியுன்னு அப்ப அவங்க வந்துட்டு கைய காட்டுவாங்க இவ கீழ மயங்கி விழுந்து விழுந்துற ஸ்டேஜு அப்ப கைய காட்ணோனே அப்பதா ஹீரோயின்கே தெரியு இவேந்தா அவே
அது கிட்டத்தட்ட நா வந்துட்டு ஃபிப்தோ சிக்ஸ்தோ படிக்கும்போது இந்த படோ வந்துச்சிதோழி அப்டியே விடாம வளஞ்சி கட்டி பாக்குறது எத்தன வாட்டி டிவீல வேற சன் டிவில திரும்ப திரும்ப போடுவாய்ங்களா
ஆமாங்க தோழி
எத்தன வாட்டி போட்டாலு விடமாட்டே தொடர்ந்து பாத்து விஜய் ஃபேனாவே மாறியாச்சு கடைசில
ந நன்றி தோழி நல்லா எங்கிட்ட பகர்ந்துக்கினீங்க எனக்குமே ரொம்ப பாட்டு புடுச்சிருக்கு நம்ம மீண்டும் அடுத்து கால்லதொடருவோ தோழி
ஆ ஓகே தோழி நன்றி தோழி ம் ம்